ஹலோ
ப்ரோ வணக்கம் ப்ரோ நல்லாருக்கீங்களா
ஆஹ் நல்லாருக்கேன் நல்லாருக்கேன் சாப்ட்டீங்களா
இல்ல ப்றோ இனிமேதா சாப்டனும் தூங்கிட்டே நானு இனிமேல்தான் சாப்படணும் கொஞ்சம் வெயில்ல கொஞ்சம் வேலைக்கு போனதுல கொஞ்சம் தூக்கம் வருது நீங்க
அப்படியா செரி செரி மூன்ற மணிக்கு மேல ஆகுது இன்னும் சாப்படாம இருக்கீங்க
இல்லல்ல தூங்கிட்டேன் ப்ரோ லையிட்டா
தூங்கிட்டீங்களா. ஓகே ஓகே ஓகே நான் இப்பதான் ப்ரோ சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்தே பார்த்தோனியும் உங்க நாபகம் வந்துச்சு போன் அடிக்கலாம்னு அடுச்சு என்னாங் ப்ரோ
என்னங் ப்ரோ ஒர்க் போனிங்ளான் கேக்றீங்ளா ஆமா ப்ரோ போனே போயிட்டு வந்தே நீங்க போனீங்களா ஓகே ஓகே ஓகே ப்ரோ இருக்கீங்களா அப்றோ லைஃப்லா எப்டி ப்ரோ போது
ஆஹ் நல்லா பொய்ட்ருக்கு ப்ரோ ஒங்ளுக்கு
ஆஹ் அப்டியே போது தண்ணில மெதக்கற மாரியே போது அ அ அ நீங்க எப்டி வில்லேஜ் ஸ்டைல இருக்கீங்ளா ஆமா ப்ரோ அப்டிதா போது லைஃப்ல அப்டியே அப்டி கதா போவுது
மந்தமா போ தா
மந்தமா தா போது உங்ளுக்கு எப்டி போது
உ ஒன்னு பிரெச்சன இல்ல எதோ போவுது எல்லாருக்கு அப்டிதா போது
ஆஹ் ஆஹ் ஆஹ் அதா அதா அதா
யாருக் யாருங்கெடையாது யாருங்கெடையாது எல்லாருக்கு கொற எல்லாரு
ம் ம் ஆமா ஆமா அந்த மாரி மாறிட்ச்சி காலங்கள்
காலங்கள் ரொம்ப மாறிட்ச்சி
ஆமா ஆமா
சொல்றதுக்கு இல்ல உம்
ஒரு பொருள எடுத்தா எங்கேயோ போ ஆ சாப்புட்டே ப்ரோ இங்க இப்ப தா சாப்புட்டு வந்தே
உம் ஓய் என்னா சாப்பாட்
சாப்பாடு ஆ புளிச்ச கீர அதா சாப்ட்டே செரி சாப்ட்டு வந்தோனே செரி உங்க ஞாபகோ வந்ச்சா செரி ஒடனே ஃபோன் அடிக்கலா அப்டின்னு சொல்லி எடுத்தே
செரி செரி செரி செரி ஓக்கே
நல்லா வில்லேஜ் சைடுலா இதேல்லா ஜாலியா இருப்பீங்க போலயே நல்லா அந்த ஆடு சத்த அந்த கோழி சத்தோலா நல்ல
ஆடு மாடு கோழி குருவி கொக்கு எல்லா சத்தோ எல்லா இருக்கு ப்ரோ ஒன்னு பிரச்சனை கெடயாது இங்க கொஞ்சோ ஜாலியா இருக்கு ஆமா கம்பேர் பண்ணல டவுனு கம்பேர் பண்ணல இங்கே நீர் நீர் மோட்ரு குளிக்கிறதுக்கு போறதுக்கு வே ஜாலியா சுத்திட்டு இருக்கலா ஒரு மாரி மனசு செரியில்னா எப்டி ஆ மனசு செரியில் அது ஃபீரியா சுத்தலா ஒன்னு பிரச்சன கெடயாது
அத்தா அத்தா இந்த வில்லேஜ்னாலே ஒரு இதுதானே
ஆமா ஆமா ஆமா ம் தனி என்டடைன்மென்ட் தா வேற ம்
ஏன்னா இந்த நம்ம எப்பயு இந்த போனுகுல முழுகாம அந்த இயற்கையா அந்த பச்சை பசேல்ன்னு பாத்துக்கிட்டு
ஆமா ஆமா அது நெக்ஸ்ட் பாக்கலா பட் என்ன ஒண்ணு இங்கயெதாவது ஒரு தீடிர்னு ஏதாவ ஒரு எமர்ஜென்சி ஹஸ்பிட்டல் போனுனா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனு மெயின் பஸ் சண்டைக்கு போகணு அதுதா ஒரு பிரச்சன எதாது ஒரு நீடு தேவனா டக் குனு அங்க போனன்னா எதா ஒரு பொருள் வாங்கணு மேக்சிமம் இங்கயு வில்லேஜ்குள்ளயே வந்து ச்ச கலைகள் பட் இருந்தாலு எதாது ஒரு கிறார் ஒரு கெடைக்காத பொருள் போ வாங்கணுன்னா போணுலியா அதா ஒரு பிரச்சன
அதா அதா
அந்த மாரி ஒரு நெட்ஒர்க்கு நெட்வொர்க் கெடக்கிறது அந்த மாரி கொஞ் கொஞ்ச இஷ்யூவா இருக்கு மத்யானமழயெல்லா பேஞ்சுடுச்சுன்னா சைடுலந்து நெட்வொர்க் கேக்கமா கெடையாது
கெடையாது ம் ம் அதா அதா அதா உங்குளுது எல்லா நெட்ஒர்க்குமே அங்க கெடைக்குமா இல்ல குறிப்பிட்ட ஒரு சிம் மட்டுந்தா அப்டி கெடைக்குமா உங்ளுது
எல்லாமே அப்டி
ஓகே ஓகே ம் இல்ல ஒரொரு எடத்துல ஜியோ வந்து நல்லா எடுக்குதுன்றாங்கல்ல எந்த ஒரு எட த்துல இருந்தாலுமே
இல்ல எடுக்கு பட் நம்ம அவங்க வந்து டவர் வந்து அதுக்கு நெறையா அவங்க ரேராதா வெப்பவாங்க ரொம்ப அதிகமா வெக்க மாட்டாங்க அதனால கெடைக்கறதில்ல ம் வில்லேஜுன்றதால ஒரு ஒரு பத்து கிராமத்துக்கு சேத்து ஒரு டவர் வெச்சருவாங்க
ஓ புரியுது புரியுது ம் அதா அதா அதா
பெட்டெல்லா பாத்திங்கனா நெறையா நெறையா வகிக்கு ருது வக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு க்க வெச்சுருப்பாங்க அதனால ஒன்னு பிரச்சனை கெடையாது இங்க வந் து அதே மாரிதா எல்லா நெட்ஒர்க்கே கெடைக்க மாட்டுது எங்கயுமே
ம் இன்னு போவ போவ வச்சுிருவாங்க ஏனா போன் யூசேஜ் அதிகமா வச்சிருவாங்க
ம் ம் ஆனா அங்க அங்க பாத்தீங்கன்னா உங்க டவுன் சைடுல்லா அதிகமாருக்கு
ஆமா நெறைய நெறைய இருக்குது யா எந்த சிம் எதுன்னே தெர்ல நிறை ஏகபட் டவர் இருக்குது ஒரு எடத்துல பாத்தா நாலு டவர் இருக்குது ஒரே எடத்துல
ஆ ஆ பரவால்ல ம் ம் ஆனா உங்ளுக்கு எல்லா கெடைக்குல்ல
யா அதெல்லா கரெக்ட்டா கெடைக்குது எந்த ஒரு
எங்களுக்கு ஃபைவ் ஜி தா ஃபைவ் ஜிதா கெடைக்காது ப்ரோ இங்க
அப்டியா
ம் ம் இங்க பைவ் ஜி தா
கெடைக்காது ஃபைவ் ஜி சிம் வச்சிருந்தாலு ஃபைவ் ஜி கெடைக்காது
ஃபைவ் ஜி சிம் வச்சுனா கெடைக்காது நாங்க டவுன் சைட் போனா தா ஃபைவ் ஜி கெடைக்கு இங்க ஃபோர் ஜி கெடைக்கு
ஃபோர் ஜி ம் ம் கெடைக்காது ம் ம் வளந்துட்டேருக்கு ஏரியா
இல்ல டெவலப்பாய்ட்ருக்கு அந்த அளவுக்கு உட்கிராமனு சொல்ல முடியாது இந்த நெட் ஒர்க் அந்த மாரி ப்ராப்லம் தா மத்தபடி பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது
ஓ செரி செரி செரி
எனக்குதா அவ்ளோ பிரச்சன இருக்கு
ஓகே ஓகே ணா ஆ அதா அதா ணா கிராமனாலே நல்லா தான இருக்கு ஜாலியா ஆ
எது ஒரு இஷ்ஷு இருக்காது
ஆமா ஆமா ம் நம்மளது தோட்டொ
ஆ நம்மகிட்ட கொஞ்சோ ஓனா கொஞ்சோ தோட்டருக்கு இந்த மாமரொ பலாமரொ
பரவாலியே ம் செரி செரி ம் ம் எல்லா எப்டி ஆ பறிச்சு எக்ஸ்போர்ட் பண்றீங்ளா இல்ல எப் எப்டி விக்கிறீங்க
நம்மக்கு வந்து இது லீஸ் மாரி எடுத்துப்பாங்க வந்து ம்
ஓ செரி செரி செரி ம் ம் அப்டி ஓகே ஓ கே ஓகே மாமர பலாமர ரெண்டு மட்டுந்தா இருக்கா செரி செரி செரி ம் ம் வேற எந்த மர வெக்கலாம்ல வேற எதோ இந்த மாரி வெக்கலாம்ல
வேற அது நமக்கு இங்க இந் த ஏரியாவுல செட் ஆக மாட்டங்து நமக்கு அது இது இந்த சைட்ல வந்து மேக்சிமம் அதுதா செட் ஆகு அது மாரி வேற எதா வெச்சனா ஆ வெளச்சல்
வெளச்சல் இருக்காது ஓகே ஓகே மண்ண
ஹலோ
த்த பொறுத்
செம் ஆமா ஆ கேக்குது கேக்குதுங் அது ஃபுல்லா செம்மண்ணு அதனால இங்க எதுவு அதிகமா அது அந்த முந்திரி பழோ தா அதிகமாக வெளையுமா
அப்டியா
ம் ம் ம் ம் அது முந்திரி கொஞ்சோ வச்சிருக்கோ இ
ஓகே ஓகே ஓகே ம் எப்டி அந்த பழத்த பிரிச்சாலே முந்திரி இருக்குமா இல்ல எந்த மாரி முந்திரி எப்டி பிரிப்பாங்க
பழத்த பிரிச்சுதா ப்ரோ எடுக்கணு பழத்தத்த திருவி எடுத்தா அது தனியா வரு
ஓ ஓகே ஓகே இல்ல அந்த பழோ காய வைக்கணுமா இல்ல எப்டி அப்டியே பிரிக்கிறதானா
அது காய வைக்கனு காய வைக்கணு
ஓ காய வச்சுதா எடுக்கணு ஓகே ஓகே ஓகே ம் சேரி சேரி சரி ம் எப்டி முந்திரி அவ் ஃபுல்லா அப்டி ஒட்
அது காய வெச்சு ஒடச்சு அது நெறைய ப்ரா சஸ் போகுது ஆமா அதுதா பண்ணனா ரொம்ப கஷ்ட பிராஸஸிங் வந்து ஹெவியா போவு
அதா அது எப்டி சேப்பா கொண்டு வராங்க அது எப்டி அதா கேட்
ம் ம் ஆமா ஆமா ஆமா அது நெறையா அ அ சீ திரும்பவு காயவெ சி ஒடச்சி அதுக்கப்புறோ அத திரும்பவு காய வெச்சி உரிச்சி அப்புறோ திரும்ப அத ஹீட் பண்ணி அதுல கிரேட் பிரிச்சி நெறைய வேல
அடேங்கப்பா நா கூட என்ன நெனைச்சேன்னா அஹ் அந்த பலாம்பழோ மாரி பிரிச்ச உட்னே பழோ வரும்ல அந்த மாரி நெனைச்சே ஓஹோ ஓகே ஓகே ஒகே ம்ம்
பாத்தீங்கன்னா ஆ அ அது எடுக்கறது ஈசி தா வெளில வந்த முந்திரிலேருந்து எடுக்கறது ஈசி தா அதுக்கப்புறோ அது எடுத்துட்டு போயிட்டு அந்த சீட ஒடச்சி ப்ராசஸ் பண்ற ப்ராசஸு அதுக்குக்கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ப்ராசஸ் மாட்டிங்
ஓகே ஓகே ஓகே உம்ம்
அஞ்சாறு நாள் இருக்கூ காய வெக்கறதே மூணு நாள் காய வெக்கிணோ மூன் நாலு நாள் காயவெக்கினே
ஓ சேரி சேரி சேரி உம் ம் இவ்ளோ ப்ராசஸ் இருக்கா உம் ம் ஆனா ஈசி ஈஸியா சொல்லிறோ முந்திரி முந்திரினு ஆனா அதுல இவ்ளோ ப்ராசஸ் இருக் இப்பதா தெரிது நீங்க சொல்லி தா தெரிய வருது எனக்கு ஆஹ் ஹா பரவால அது எப்டி நீங்களே பண்ணிடுவீங்ளா இல்லா பழத்த
ஆஹ் ஹ நாங்க அது மேனிஃபேக் செக் பண்றவங்க ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றவங்க அவுங்கிட்ட குடுத்துருவோ பா
ஓ செரி செரி செரி உம் ஓகே ஓகே ஓக் எவ்றோ செரி செரிப்பா செரிப்பா நம்ப தொடர்ந்து பேசுவோ உம் ஓகே நன்றி ப்ரோ ஆ ஆ தொடர்ந்து பேசலா ஆஹ்